ஹலோ
ஹலோ
நல்லா இருக்கீங்ளா மேடம் ஹலோ கேக்குதா நல்லா இருக்கீங்ளா மேடம்
நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த பூச்சி சவுண்டு கேக்குதுங்க
பூச்சி எல்லா இல்லையே இங்க ஆ சொல் இல்லங்க எங்க போய்ரீங்க நம்க்கு ஷாப்பிங் பேய்ர்ந்தீங்குளா சமையல் வந்து மட்டன் கொழம் மட்டன் கொழம்புகள்
ஹம் ஆ குறு நா கடத்தெருவு போன ஜாமா ஒரு ரெண்டு மாஸ்மா வாங்கவே இல்ல
தா
சாப்பிங் என்ன பண்றது குறிஞ்சிக்கு போணுன் சொன்னாங்க அதா போய்ட்டு வந்த சாமன்லா வாங்கிட்டு உள்ளார வந்தாங்க இந்த எல்லா புள்ளைங்களு எனக் கு முடிஞ்சுட்டா தெர்ல எனக்கு முடிஞ்சுட்டா தெர்ல எல்லாரு இது பண்ணவ தெரியில அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ ஆ ஆ
அதனால வந்து வீட்டுக்குள்ளார வந்த வேற ஒரு பிரச்சன
ஓஹோ ம் ம் ம் மதியோ நீ என்ன சமைச்ச
மத்யான நா என்ன சமைச்ச மீனு
நானு மீனுதா‌ கேள் வாங்கிட்டு வர சொன்னே ஒடம்பு முடியில மீன வாங்கிண்டு வாங்கன்னா
ஒடம்பு முடியலன்னு யாராவுது மீன் வாங்கிட்டு வருவாங்களா
மூனு புள்ளையோளுக்கு என்ன‌ பண்றது அதுங்களுக்கு நம்பள பத்தியா கவல
ஒடம்பு முடியலன்னா யாரு மீன் வாங் ட்டு வருவாங்க எவ்ளோ நேரோ செய்யணு அத
கழுவறத்துக்கு நம்பளால வெட்டி வாங்கிட்டு வந்தாங்கன்னா கழுவி குடுத்துருவாங்க
ம் ம் சமையல் மட்டுந்தா பிரச்சன கெடையாதுங்கிறியா
வேற வழி ஏதாவது ஒன்னு செய்யணுமே அதுக்கு இதுவே பரவாலன்ட்டு போயிட்லா
ம்
அது ஏன்ட்ட கேட்டாங்க காலையில காலையில ஏன்ட்ட கேட்டாங்க மீனு எடுக்கவான்னு சேரின்னு சொன்னா அதுக்கப்புறோ அப்ப இல்லனா கறி எடுத்துட்டு வந்துரவா அத சொல்லிப்பு ட்ட அப்புறோ என்ன மறுபடி ஒரு ஆப்ஷன்னு
அப்புறோ என்ன கேக்குறீங்க நீங்களே எடுத்து வர
இதுக்கு காலையில திட்னே எதையாது முடிவு பண்ணிட்டு எடுத்துட்டு வரணு எங்கிட்ட எதுவு கேட்டுட்ருந்தீனா டென்ஷன் ஆயிடுவ அப்புற இப்டி சொன்னா காலையிலயே என்ன திட்டாத அப்டிங்கிறாரு இப்ப அதா திட்டுன
இப்போ அங்க ஒரு காமெடி நடந்துச்சு எல்லா வந்து கடைக்கு போயிட் டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டட்டோ சாப்புணுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒன்னொன்னு ஒன்னொன்னு கேட்டுட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரை அது இதுன்னு நா அங்க போய் நின்னுட்டு நீ என்ன சாப்ட போற அப்டின்னு என்ன கேட்டாங்க நா அப்டியே அங்க ஒரு இட்லி கட இருக்கு பக்கத்துலயே எனக்கு ரெண்டு இட்லி வாங்கி குடுத்தா பெட்டராருக்குன்ன
ம்
ரெண்டு இட்லி வாங்கி குடுத்தா பெட் க்கு அப்டி சொன்ன ஒனக்கு மீன் சாப்புணுன்னுலா ஆசையே இல்லையாம்மா அப்டின்னுக்கிறா மீன் சாப்புடணும்லா ஒனக்கு ஆச எது அதா எனக் கு அதெல்லா ஆசையே இல்ல எனக்கு சூடா இட்லி போடவு இட்லி சாப் புட்ணுன்தா ஆசையா இருக்கு
ஆ அதா ஆனா நல்லா கையேந்தி பவன்ல நல்லாதாக்கு இருக்கு‌ கேள்
ஆ எனக்கு அவ்ளோதா கேள் ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி மேக்சிமம் போனா நாலு இட்லி அதுக்கு மேல நா சாப்புட மாட்ட அத சாப் டுட்டு வந்தேன்னா நிம்மதியா எனக்கு தூக்கோ வந்துரு
ஆமா நானு ஒரு நாலு இட்லி சுட சுட இருக்கா நெறைய சட்
அது இட்லி பாப்பா
உம்
அஹ் இன்னைக்கு போய் நா மூணு இட்லி சாப்பிடுவன் சொல்லிட்டு மூணு வச்சிட்டு வரவும் அது என்ன பசியிலே இருந்துச்சோ என்னமோ ரொம்ப நேரமா பொட்டெட்டோ இந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோ கேட்டுட்டு நிக்கிறான் வரவே இல்ல சரி எனக்கு இட்லி ஊட்டி விடுமா அப்டின் சொல்லிட்டு அதுவே ரெண்டு இட்லி சாப்புட்டுருச்சு சரி இ அவ்ளவு பசியில இருக்க பசி பசியில இருந்தா இந்த மாரி இட்லி தோச இப்படிதான் சாப்பிடணும் யாராவது தீனி சாப்டுறமாரி உக்காந்து இருப்பாங்களா அப்டின் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஊட்டி விட்டு திருப்பி போய் பிளே வச்சிட்டு வந்து சாப்பிட்டேன்
ஆஹ் உம் எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோல என்னாதான் இருக்கும் எனக்கும் புரியல
ம் ஆமா
சவுக்கு சவுக்குன்னு இருக்கு அந்த ஜாஸ போடுறான் மயோனச தடவுறாங்க அத போய் ரோஷனியும் இப்படிதான் பண்ணுவான் அது எண்பது ரூபா நூறு வாங்குறோ
நீ எங்க மாமாங் குளத்துல முப்பது ரூவா தாங்க
இங்க மாமாங்க ஒன்னுமே சொல்லல நம்ம கொடைக்கானல்லாம் போனோம்ல அங்கெல்லாம் வச்சிது
அங்கெல்லா நா வாங்க மாட்டே அங்கெல்லாம் வந்து காஸ்ட்லியா வாங்குறோ அப்படின்னா அங்கெல்லாம் போய் வாங்குறோம் அப்படின்னா இங்க கிடைக்காத பொருள் வாங்கி சாப்டுங்க வாங்கி தாரேன் பாரு
அப்படியே கொஞ்சம் நிக்க வச்சுட்டு வாரோம் எல்லாம்
ஆஹ் இங்க இருக்கிறதே அங்க போய் சாப்பிடுறது ஒண்ணுக்கு ரெண்டு கொடுத்துட்டு அங்க ஏன் சாப்பிடணும் அது நம்ம ஹோட்டல்லே போய் சாப்டுறலாமே
ஏங்க ய எ நீ நூத்தி எண்பது ரூபாய் என்னமோ அத வாங்கி குடிக்குதுங்கல்லங்க
என்னது
ஏழநீர் ஏழநீர்
அஹ ஆஹ் இளநீரா அதுன்ன அது கிடைக்காத நம்ம ஊர்ல
குடிக்குதுங்க அந்த ஸ்டாப் எல்லா முன்னாடி இந்த மாரி பண்றீங்கனு நினைச்சுகிட்டு
அங்கெல்லாம் நல்லா பிரெட் ஆம்லேட்ல்லாம் நல்லா இருக்கும்ங்க சூடா போட்டு தருவாங்க பிரெட் ஆம்லேட் ப்ரெட்டு அங்கல்லாம் ஒரு சில விஷயம் அ அதே மாதிரி அங்க உள்ள இந்த சோழக்கருது இருக்கு இல்லையா அது நல்லா பாத்தீன்னா பெருசு பெருசு
பெருசா இருக்குங்க ஆனா எனக்கு அது பிடிக்காது அது ஒரு எதோ இனிப்பா ஒரு மாதிரியா இருக்கும்
அதுதாங்க அது அது மலையில வரையி இது பண்றது அது நல்லா இருக்கும் அது பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க நல்லா இருக்கு
உம் உம் நா வந்து இது வாங்கினே இந்த முடக்க அது என்ன அது முடாக் ட்டுக்கால்
உம்
அதுவ்
அங்க போய் இருக்கிறதே கூலிங் பிளேஸு அங்க போய் நீங்க இளநீர் வேற குடிக்கிறீங்க
நான் குடிக்கல கேள் மத்த ஸ்டாப்ல்லா நாலா வாங்கல அங்க போய் அதுக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி குடுத்தே அப்புறம் என்னமோ ஆமாங்க அது அதுக்காட்லையு மூணு நாள் லீவ் முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேக்குது
ஆமாங்க லீவு போ உட்டது தெரில எனக்கே பாரு காலைல போட்டோ எடுத்து கைய அனுப்பிருக்கங்க அப்பவு வந்து பதில் சொல்லவே இல்ல எனக்கு லீவு அப்புறமேட்டு மேனேஜர்ட்ட ஃபோன போட்டு சொல்லிட்டே
அ அ அ
மேனேஜர் ஃபோனு போட்டு இந்த மாரி அப்டின்னோனே ஏமா ஏதுவு ஆவுலல்ல ஒன்னு ப்ரச் சன இல்லல்ல ஏ இப்டி போறீங்க சாலெல்லா கரெக்டா வச்சுட்டு போ மாட்டீங்ளா அப்டின் டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டாரு என்ன மனுசே திடீர்னு நல்லா பேசுறாரே அப்டின் நெனச்சிட்டு அப்புறமேட்டு இந்த அம்மாவுக்கு வந்து மெசேஜ போட்டு உட்டே இந்த மேரி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்டின்னு சொல்லி இவுங்களுக்கு மெசேஜி போட்டு உட்டே அதுக்கு ரிப்ளே இல்ல எனக்கு இப்டி பண்ணாதா கடுப்பா இருக்கு அவுங்க ஒண்ணு சொல்லி நா நா ஒன்னு கேட்டு அவுங்க வந்து எஸ் ஆர் நோ ட்டாங்கனு வச்சுக்கோய அதுக்கப்ஸ் அ அப்ஜெக்க்ஷனே கெடையாது அத அப்டியே கேக்கணுன் நெனைப்பாங்க அதுக்கப்றோ நம்ம என்னதா போட்டு அனுப்புனாலு அதுக்கு ரிப்ளே வராது
நம்மளுக்குனா ஒரு அலட்சியோ
ம் அவ்ளோ அலச்சியோ அவுங்களுக்கு எனக்கு அதுதா நா ஒரு தடவ நா கம்ப்ளைண்டே குடுத்துறப் போறா முடியு முடியாதுங்கறத ரிப்ளை பண்ணிட்ணு கண்டிப்பா முடியாதுங்கிற எதயாது ரிப்ளே பண்ணிட்னு ரிப்ளே பண்ணாம இருக்குறது என்ன பழக்கோ நானு ரிப்ளே பண்ணாம நா இன்ஃபார்ம் பண்ணிட்டன் சொல்லிட்டு நானு மெசேஜ் பாக்காம நா உங்கட்ட மெசேஜ் போ ட்டனே அப்டின் சொல்லிட்டு நா உட முடியுமா நா இத ஒரு தடவ என்ட்ட கேட்டாங்கன்னா நா கம்ப்ளைண்டாவே ரைஸ் பண்ணிடுவ
பண்ணி வுடு பண்ணி பண்ணி வுடு யாருக்கிட்ட ஹூம்
யாரு கிட்ட எனக்கு வ இந்த மேரி ரெ ரெஸ்பான்ஸ் இல்லாம என்ட்ட கத்திட்ருக்றது எனக்கு கோவோ வருது நீ வே நீ ரெண்டு மணிக்கு உக்கார கேர்ல் நீ ரெண்டு மணிக்கு உக்கார சிஃப்டுல உக்கார பதினோரு மணி வரைக்கு நவ்ரவே உட மாட்டாங்க அவ்ளோ ஒர்க்கு குடுப்பாங்க ஒரு ஃபோன் கால் கூட பேச விட மாட்டாங்க தெரிமா அவ்ளோ ஒர்க்கு குடுப்பாங்க இது இது ஏ எவ் அவ் அப்டியே எங் எங்க அம்மாட்ட பேசியே எவ்ளோ நாலாவுது தெரியுமா
எங்கேயுமே ஒரு ப்ராப்பராவே பண்ண மாட்றாங்க எங்க எந்த சைடு சவுண்டு கேக்குது எ சைடா ஒ சைடா
என்னா சௌண்ட்டு கேக்குது
ஒரு மாரி சேரி பேசுங்க ஆனா கேக்குதுக்கு எதுவாதா கேக்குது கரெட்டாதா கேக்குது
காத்தா கேக்குதா
இல்ல இல்ல ஒரு மாரி ஆ இப்ப ஓகே ஆ
இன்னு இன்னு நா வந்து அந்த எடத்த வாங்னது ரிஜிஸ்டர் பண்ணது இன்னு நவீன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லல தெரிமா
ம்
அவ என்ன நெனைப்பா இந்நேரோ எங்க அண்ண சொல்லிருப்பாங்க
ம்
எங்க அம்மா சொல்லிருப்பாங்க அவனு ஃபோன் பண்ணவே இல்ல கிட்டட்ட ஒன்ற மாசோ ஆவ போது அவன்ட்ட பேசி இன்னு ஃபோன் பண்ணி சொல்லல.
சொல்லிரு
அவன்ட பேசனோனு வச்சுக்கய ஒன்ற ஒன் ஒரு மண்நேர ரெண்டு மண்நேர பேசுவா ரொம்ப நாள் பேசலயா இப்ப பேச வேணா செரி இப்ப அவன் வேலைல இருப்பான் நம்ம பேச முடியாது செரி ஈவினிங் வந்து நம்ம பேசுவோ அப் னு நெனைக்க போது நா வேலைல இருப்பே நா இப்ப பேசலான்னா பத்து நிம்ஷ அஞ்சு நிம்ஷ பேசிட்டு வைக்கவு முடியாது அப்பிடின்னு சொல்லிட்டு நானு தள்ளிப்போட்டு தள்ளிப்போட்டு ஞாயித்துக்கிழம லீவு குடுத்தாலாவது நா கால நேரத்துல‌ ஃபோன போட்டு அவனுக்கு பேசிருவே இன்னைக்கு ஞாயித்துக்கெழம லீவ் குடுத் ஆ இன்னைக்கு மெய்னா நா லீவ் போட்டது நவீன்ட்ட ஃபோன விட்டு பேசணு அப்டின்னு நெனச்சே பாத்தா காலைல எங்க அண்ணே வந்துட்டாங்க எங்க அண்ணே வந்து அவுங்களோட இந்த பிளான் எல்லா போட்டுட்டு அவுங்க போறதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலதா கழுவுன மீனே வந்து சாதம் மட்டும் அவுங்கள்ட்ட பேசிட்டே வெச்சுட்டே அங்கங்க கொஞ்ச கொஞ்சோ வேல செஞ்சிருந்தது கழுவுன மீனு ரெண்டு மணி மணிக்கு மேலதா கொழம்பே வெச்சிருக்கே நானு கொழம்பு வச்சு மீன் வறுத்து நா மூன்ற மணிக்குதா நாங்க சாப்டவே உக்காந்தோ அது லேட்டா செஞ்சதுனாலயோ என்ன மீன்ல வந்து அந்த கொழம்பு எறங்கவே இல்ல அதுவே என்னமோ ஆ அதுவே என்னமோ உப்பு ஏற்ல உ ப்பு ஏர்ல இதே சொல்லி உப்புலா ஏர்ல கெடயாது கொழம்பு லேட்டா வெச்சதுனால நா சொன்னே அப்பவுமே வாங்கிட்டு வந்த கெய்யோட நீங்க கழுவி வச்சிட்டீங்க அப்டின் சொன்னா நா காலைல எட்ர மணிக்கு காப்பி போட்ட கையோட நா கொழம்பு செஞ்சு வெச்சுடுவே அதுக்கப்புற இந்த கழுவுறது அவுங்கதா கட் பன்னி கழுவுறதுதா அவுங்க
போடு
சேரி இருங்க நா
ம் ஆ